ஆஹ் ஹலோ எப் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்க
நல்லா இருக்கேன்ப்பா கொஞ்சம் இங்க எங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அதான் கால் பண்ண முடியல
அப்படிங்களா அப்படிங்களா அடுத்த மாசம்னா ஆமாங்க ஆமாங்க இது எல்லாரு வீட்லயும் நடக்கற விஷயம் தானுங்க
ஆமா ஒருத்தரா இருந்தாலூ ஆ சித்தப்பா பெரியப்பா பசங்க சண்டைக் வராங்க ரெண்டு மூணு பேர் பாசங்களாபெறந்தாலூ அவங்களுக்குள்ள பிரிக்கும் போது பிரச்சன வருது
அப்படிங்களா நீங்க இத நீதிமன்றத் துல முறையிட முடியாதுங்களாங்க
ஆஹ் முறையிட்லாங்க நம்ம சைடுதா வந்து நியாயொ இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல இருந்தாலு என்னனா ரொம்ப வருஷொ இழுக்கு இல்லைங்ளா இப்ப நம்ம இந்த ஜென்ரேஷன் ல அனுபவிக்க முடியாது
ஆமாங்க அப்பறொ பிள்ளைங்களுக்கு கு கஷ் கஷ்டமாயிடுல்லங்க சொத்து இல்லனா
ஆமா அது ஒண்ணு இப்ப பிரச்சன பண்றவங்க எப்டி இருந்தாலு எதிரி இல்லல்ல நம் மண்ணந் தம்பியோ இல்ல நம்ம பெரியப் பா பசங்க தா சித்தப்பா
ஆமா ஆமா ஆமா
ம அந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கூ பாதிப்பாய்டூ அவுங்க குடும்பொ அவுங்க கொழந்தைங்க அதையு நம்ம யோசிக்க வேண்டியது அவங்கதா ஏதோ முட் முட்டாள்தனமா பண்ணீட்றாங்க
நீங்க பேசி தீர்த்துக்க முடியாத்
பேசி தீர்த்துக்கவு நாங்க ட்ரை பண்ணோங்க வரலைங்க அவுங்க அவுங்க சொல்றாங்க சும்மா அப்டி ஒரு சொற்ப காசு ஒரு லட்ச ரூவா தரோ ரெண்டு லட்ச ரூபா தருவோ வாங்கிட்டு கம்முனிருங்க அப்டின்ற மாரி பேசுறாங்க
இது என்னங்க அநியாயமா இருக்குது எல்லார்க்கு பொதுதானேங்க சொத்து
இ கணக்குல போகுது ஆனா இப்டி எடுத்துக்ட்டு அவங்க ஒரு மூன் நால் பேர் இருக்காங்க எடுத்து பிரிச்சிகிட்டு ரெண்ட்லட்ச ரூபா தரோ செலவுக்கு அப்டிங்ற மாரி பேசுவாங்
ஏங்க வீட்டு உம் வீட்டு பெரியவங்கள வச்சு ஏ நீங்க பேஸ்
அதாங்க எங்க வீட்ல பெரியவங்கனு யாரூ இல்ல ரெண்டு பேருமே இதாயிட்டாங்க
ஆ
அவுங்க வீட்டு சைட்லயூ ஒருத்தர்தா இருக்காங்க அவுங்ளூ அவங்கதா இந்த மாரி பண்றதே பெரியவங்கதா இந்த மாரி பண்றதே
அப்டிங்ளா ஏங்க ஊர் தலைவர்ங்க யாரு இல்லைங்களா உங்களுக்கு
என்ன எது ஆகுதுன்னா அவுங்க தா ஊர்ல இருக்காங்க இப்ப நாங்கல்லா சென்னைக்கு சிட்டி சைடு வெளியூர்லா வந்துட்டோ ஊர்ல இருக்கவங்ளதா ஊர்காரங்க வந்து சப் போர்ட் பண்றாங்க
ஓஹோ ஆமா பக்கத்ல இருக்குர்னால அவங்களுக்கு சப்போர்ட்டா பேஸ்
ஆமா அவுங்க வந்து அந்த கோயில் கொட அது குல்லா போறாங்க நன்கொட குடுக்குறாங்கன்றனால கோயில்லு அப்றோ பஞ்சாய் து எல்லாருமே அவுங்க சார்பா பேசுறாங்
ஏங்க நீங்க உங்க ஊர் திருவிழாக்கு போமாட்டிங்களா
ஆ போனாங்க போய் பாத்து பேசதான் செய்யிறோம் இருந்தாலும் நம்ம எப்பயாவது தானே போறோம் இதுல என்னன்னா சொத் து அவங்க வெச்சிருக்கனால அவங்க வந்து போகம் பண்றாங் அ அதுல நறைய பணம் வருது அவங்களால நறைய செலவு பண்ண முடியுது
ஆமா ஆமா
வருமானம் ம் வருது அது அதுலருந்து இப்ப நம்மகிட்ட ஒரு சொத்தும் இல்லாதனால நமக் கேன்ன வருமானோ இருக்கு அவுங்குளுக்குல்லா செலவு பண்ண
அதுவும் கரெக்ட்டு தாங்க
ம் ம் அவங்க நமக்கு பிரிச்சு குடுக்குற பங்குலே ந்து ஒரு சும்மா கொஞ்சம் சொற்ப காசு எடுத்து அவங்களுக்கு குடுத்தாலே போதும் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சட்றாங்க
நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள உக்காந்து இத பேசி தீக்க வேண்டிதானேங்க
அதாங்க கூப்ட்டோம் வரல அப்புறம் அதனாலதான் என்ன பண்ணோம் சேரின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் விடுவோம் அப்பதான் வருவாங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் விட்ருக்கோம்
அப்பிடிங்களா இது வக்கீல் மூலமா விட்டுருக்கு இருக்கீங்க நீங்க
ஆமாங்க வக்கீல வச்சு ப்ராப்பரா இதுல போய் தாசில்தார் ஆபீஸ்ல போயி டீடெயில்ஸ் எல்லாம் எடுத்து
ஆ
ஆ விட்டுருக்கோம் யார்யாரெல்லாம் அதுல ஏமாத்திருக்காங்களோ யார்யாருக்கெல்லாம் அதுல பங்கு இருக்கோ எல்லாருக்கும் போயிருக்கு பதினஞ்சு பேர் கிட்ட போயிருக்கு
ஓ பதினஞ்சு பேர் கிட்ட போயிருக்குது
இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வித்தைய வித் வித்திருக்காங்க ரெண்டு
ஓ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத வித்துட்டு இருக்கறாங்க
ஆமாங்க
ஏங்க இப்ப இது வழக்க போட்டீங்கன்னா அது செல்லுபடி ஆகா
ஆமா ஆமா செல்லுபடியாது அவங்க வந்து உள்ளே வர போற மாதிரி ஆயிடும்
ஆமா.
ம்.
நீங்க நீங்க முறையா வழக்கறிஞர் மூலமா போறது நல்லதுங்க அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லைங்களா யார் வீட்டு சொத்த யார் எடுக்கிறது
ஆமா அதுக்குதான் இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க அப்படி பேசுறதுக்கு அப்படின்னாங்க அவங்க வீட்டு சைட்ல இருந்து
ஓ எத்தனை பேர் வராங்களா
அவங்க வந்து அவங்க பெரியப்பாவோட பசங்க ஒரு மூணு பேரு பசங்க இருக்காங்க இவங்க மூணு பேரு மாதிரி அவங்க மூணு பேரு
ஆஹா ஆஹா
அப்புறோ அவங்க சித்தப்பா ஒருத்தர்ருக்கரு அவர் வ ராரு
அவரு தா உங்களுக்கு மத்தியஸ்தர் மாதிரி
மத்தியஸ்தர் இல்லங்க அவ் ருதா மெய்னா ஏமாத்துனவரு
அய்யய்யோ அப்புடிங்களா நா பெரிய மனுஷ ன்னனே நம்பிட்டேனங்க
அப்புடித்தாங்க நம்பிற்றோ நாங்களு அந்த பெரிய மனு ஷல்லா எங்க மாமியார் வீட்ல அந்த மூணு வருஷோ த ஒட்டுக்கா அப்புடே தங்கிருந்தாருங்களா
அப்புடிங்கு ங்ளா
அவங்க பொண்டாட்டியோட சண்ட போட்டுட்டு இங்க வந்து மூணு வருஷோ த தங்கி இருந்து சாப்ட்டு இங்கேதா வாழ்ந்தாரா
அத்தா நல்லா ஏமாத்திட்
ஆ ஆமாங்க அதனால அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து கேன பசங்க
ஆ நம்ம எப்புடின்னாலு ஏமாத்
ஆ அப்டின்னு தெரிஞ்சிருக்கு
அச்சோ
அதாங்க இந்த தடவ பேசி பாத்துட்டு சரிப்பட்டு வரலன்னா கேஸ்ஸ போட்ற மாரிதாங்க முடிவுல இருக்கோம்
ஆமா இதனால உங்குளுக்கும் வீண் அலைச்சல் இருக்குல்லங்க
ஆமாங்க எங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு அலச்சல் இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா நாங்க இப்ப நம்ம கேஸ் போடும் போது நம்ம வக்கீல் கிட்ட வந்து ஆ இது வந்து நெ கன்ஃபார்மா ஜெயிக்கிற கேஸ்ன்றனால வக்கீல் கிட்ட வந்து நம்ம ஃபீஸ் மாரி பேசிக்காம பர்சன்டேஜா பேசிக்கிணு
ஓஹோ இப்போ இது கேஸ் வந்து உங்க பக்கமா ஜெயிச்சுட்டா அவருக்கு ஒரு பங்கு குடுக்
ஆமா கன்ஃபார்மா ஜெயிக்கிற கேஸ்ல மட்டுந்தா அந்த மாத் திரி அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துப்பாங்க வக்கீல்
ஓஹோ ஓஹோ இதெல்லா கூட இருக்
ஆமாங்க வக்கீலுக்கு பாத்த ஒன்னே தெரிஞ்சிரு இந்த கேஸ் கன்ஃபார்மா ஜெயிக்குன்னு
ஓகே ஓ
அப்போ அவங்க வந்து வேல்யூ போட் ட்டு அந்த வால்யூலே எனக்கு இவ்ளோ ஃபர்சன்டேஜ் வேணு அப்புடீனு கேப்பாங்க, நம்ம ஒத்துக்டு போட்டோன்னா, நமக்கு வந்து டென்சன் இல்லாம இருக்கூங்க ஃபீஸ் கட்ற டென்சன்ட்ருக்காது
த்துக்னாங்களா
போ போட்றதுக்குங்களா போட்றதுக்கு இனிமே தாங்க பேசணு இந்த ஞாயித்திக்கிழம, எப்புடி பேச்சுவார்த்த போகுதுன்னு பாத்துட்டுதா பேசணும் எல்லாரும்
ஆ ஏன்னா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு இது கருத்து வெச்சுன்னு இருப்பாங்க இல்லை
ஆமா ஆம் மா
அதனால ஒரு மொத்தமா கூடி போட்டாதா வழக்கறிஞதுக்கு நீங்க ஃபீஸ் கொடுக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கூ
ஆமா ஆமா பேசிதா முடிவவுெடுக்கணு மூணு பேர் இருக்காங்கள பேசிதா முடிவவு எடுப்போ அ
பிள்ளைங்கள வச்சுட்டு இது தேவையில்லாத மன உளைச்சல் பண விரையம் உங்களுக்கு வேற
ஆமாங்க இது வரைக்கும் சும்மா இந்த நோட்டீஸ் விடுறதுக்கே நாப்பதாயிர ரூவாய்க்கிட்ட ஆயிடுச்சுங்க
வெறு நோட்டீஸ்க்கே நாப்பதாயிரங்களாங்க யோ என் பையனை கூட நா வக்கீலுக்கு படிக்க வைக்கலாம்னு நெனைக்கிறே இப்ப நீங்க சொல்றத
இல்லைங்க வக்கீல்க்கு பண்றதோட நேர்மையா இருக்ற வக்கீல விட கொஞ்சோ கிடுக்குப்புடியா இருக்க வக்கீல் தாங்க சம்பாதிக்க முடியு
ஆமா அது சொன்னீங்களே அதுக்கு கஸ் செரிதா
உங்க பையன என்ன வாக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்கங்க நீங்க
தெரிலங்க எனக்கு எந்த இதுவும் இல்ல. அவன் எப்படி படிக்கிறான்றத பொறுத்துதா முடிவெடுக்க முடியும்
படிக்கிறத விடுங்க உங்களுக்குன்னு ஒரு ஆச இருக்குலங்க நம்ம பிள்ளைய இப்டி ஆக்கணும்னு
நா எதுவு பெருசா ஆச வச்சுக்கிறது இல்லங்க. அவன் எப்டி படிக்கிறானோ நல்ல முறைல படிச்சு வந்தா போதுன்னு இருக்குங்க எனக்கு இப்பத்தைக்கு
நீங்க ஒரு ஞானிய போல பேசுறீங்களேங்க
அப்டித்தாங்க மனசு ஆய் போச்சி பட்டுற கஷ் ங்கள் எல்லாம் பாத்து பாத்து பக்குவப்பட்டுட்டே
என்னங்க சொகுசா மகாராணி மாதிரி வாழ்றீங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டோ
அட வந்து பாருங் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அப்பறோ தெரியு ஏ கஷ்டோ
என்னங்க ராணி மாரி வச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரு சும்மா அதாவது சொல்லாதீங்க
ஆட வந்து பாருங்க வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சும்மாவா சொன்னாங்க
வாசப்படி இல்லாம வீடு இருக்காதுங்க என்னங்க பண்றது இது என்னங்க நீர்மூழிக்க கப்பல்லா இது வாசப்படி இல்லாம இருக்க
உங்க வீட்டு வேல எல்லாம் எப்டி போகுது
கொழந்தை எங்கன்னா கூட்டிட்டு போறதுதானுங்க இந்த ஞாயிற்றுக்கெழம வெளியே
அதுதாங்க அப்பா அவுங்க அப்பாக்கு எப்டி வேல இருக்குதுன்னு தெரில செரி நீங்க நாளைக்கும் வேலை ரொம்ப பிஸியா இருக்குன்னாரு
அப்ப ஞாயித்துக்கெழம போயிட்டு வாங்க
செரிங்க செரிங்க நீங்க எங்கயாவது போனீங்கன்னா சுற்றுலா சொல்லுங்க நாங்களும் உங்க
எங்களோட செலவெல்லா உங்களுக்கு கட்டு அப்டி ஆவாதுங்க உங்க வீட்டுக்கார எங்கள உதப்பாரு
அப்டிங்களா
நாங்க என்ன சிக்கனத்துக்கு போய் எங்களுக்க ரொம்ப தூரொ
ஆ ஆ
எங்கள பாத்தீங்கன்னா அப்பறோ சொல்லுவாரு இந்த நட்ப முதல்ல முறுச்சுரு அப்ப
ஆம் அப்டிங்களா அப்டிங்களா பாருங்க உங்க வீட்டுக்கார அவ்வள தாராள பிரபு
ஆமாங்க
ம் ஆப்புறோ பைய என்னங்க பண்றா
பைய வந்து படிச்சுட்ருக்காங்க டியூஷன் போயிட்டு இருக்கு அந்த நீட் கிளாஸ் போட்ருக்கோ போயிட்ருக்கு
டிங்களா நல்லதுங்க நல்லது என்ன இன்ஜினியர் படிக்க போறாராமா டாக்டர் ஆக போறாராமா
இது வரைக்கு ஒன்பதாவது வரைக்கு இன்ஜினியருன்னு நெனச்சு அவரு அது சொல்லல நாங்களா நெனைச்சு எல்லா கிளாஸு போட்டோ நல்லாதா பண்ணிட்டு இருந்தாரு இப்ப ப த்தாவது முடிச்சதுல இருந்து திடீர்னு என்னவோ நீீட்டுக்கு படிக்க போறேங்குறாரு
பிள்ளையோட ஆசைய நெறவேத்தி வெக்கறதுமா
ஆமா அவருக்கு பயாலஜி தா புடிச்சிருக்கா
ஆஹ்ஹ
செரிப் பாப்போ என்னவோ ஒன்னு நீட்டுல வரலனா கூட வேற ஏதாவது பயாலஜி பேஸா எடுக்குறேன்னு சொல்லிருக்காரு
நல்லது நல்லதுங்க
நீங்க உங்க வீட்ல உங்க பையன ஆர்மிக்கு அனுப்பிடுங்க உங்க மாமனார் மாரி
இல்லங்க இல்லங்க அதுல எனக்கு கொஞ்சோ கூட விருப்போ இல்லங்க
ஏங்க
இருக்குறது எனக்கு ஒரு பைய அவன ஆர்மிக்கு எல்லா அனுப்பிட்டு நா தனியா இருக்க முடியாதுங்க எ பிள்ளைய கண்ணுக்குள்ளயே வெச்சிருக்கணுனு நெனைக்
பாத்தீங்களா உங்க மாமியார் மாறியே இருக்கீங்க
ஆமாங்க
ம் ம் ம் நல்லது
சொல்லி சொல்லி குடுத்து என்ன அப்டி வளத்துக்குறாங்க எங்க மாமியார்
சூப்பருங்க சேரிங்க நீங்களு ஊருக் போம்போது எனக்கு சொல்லுங்க
சேரிங்க சேரிங்க நன் நன்றி ங்க